வணக்கம் தோழி நலமா
நல்லாருக்கே தோழி நீங்க நல்லாருக்கீங்ளா
நா நல்லாருக்கே தோழி வீட்ல எல்லாரு நலமா தோழி
எல்லா நல்லாருக்காங்க தோழி உங்க வீட்ல எல்லா நல்லாருக்காங்ளா
இங்க எல்லாரு நலமாருக்காங்கத் தோழி சாப்ட்டீங்களாத் தோழி
ஆஹ் சாப்ட்டே தோழி நீங்க சாப்ட்டீங்களா
ஆஹ் சாப்ட்டே தோழி இன்னைக்கென்ன ஸ் ம் சிறப்பு சிறப்பு சமையல் என்ன தோழி
தோழி ஏனா நேத்து வந்து அம்மாவ செய் முடிந்ததுனால வந்து இன்னைக் வந்து பசங்களுக்கு மட்டும் கீர போட்டு சாம்பார் மாரி வெச்சுக் குடுத்தாச்சுத் தோழி
ம் சரிங்க தோழி சரிங்க தோழி செய்றங்கறதே சிறப்பு தான தோழி உடலுக் கு விட்டமின் ஏ பி எல்லாமே இருக் தோழி
ஏதாவது ஒரு தலைப்பெடுத்து பேசலாமா தோழி
ஆ கண்டிப்பா தோழி
எனக் க்கு மிகவும் வந்து பிடித்த உணவு உங்ளுக்கு எது தோழி
எனக்கு மிகவும் பிடித்த உணவுங்கறது சாம்பார் தான் தோழி சாம்பாரும் புளியோதரையும்
ஆ அப்பனா நீங்க சைவமா
அ ஹஸ் சைவம் தான் தோழி ஆனா வந்து ம் இரண்டு மூன்று மாதங்களுக்கு ஒரு தடவை மட்டும் பிரியாணி சாப்பிடுவேன் தோழி தோழி கேக்குதா ம் தோழி கேக்குதா தோழி ஆ சிக்னல் இல்லாம போயிடுது தோழி அதனால தான் இங்க நிக்குறே தோழி
செரி தோழி நீங்க வந்து உங்ளுடைய உணவு வந் வந்து அசைவ உணவு தான் தோழி எனக்கு புடிக்கூ மீன் தான்
அப் அப்டியா தோழி செரிங்க தோழி அசைவன்னா என்ன அதுல என்ன அசைவத்துல எது உங்ளுக்கு ரொம்ப புடிக்கூ தோழி
அசைவத்துல மீன் தான் தோழி நாட்டு மீன் சொல்லுவோம் தோழி விறா மீீன் விறால் மீன் ஆமா தோழி அந்த மீனு கெண்ட மீன் கடல் மீன் பாத்திங்கனா ஒண்ணு ரெண்டு தான் தோழி புடிக்கூ ஆனா நாட்டு மீன் வந்து அது ஒரு வாச் சனயா இருக்கும் அதனால நாட்டு மீன் வந்து ரொம்போ புடிக்கும் தோழி எனக்கு
என்னன்னா மீன் எல்லாம் தெரியு தோழி அதோடெ பேரெல்லா சொல்லுங்க
மீனா அ நீங்க சைவோங்கிறதுனால நான் எங்க வீட்ல என்னென்ன மீன்னு சமைப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்றே ஆ நாட்டு மீன்லெ பாத்திங்கனா தோழி முள்ளு இல்லாத மீன்னு னா அதாவது நெறைய குட்டி குட்டி முள்ளு ல்லா இல்லாத மீன் பாத்திங்கனா ஜிலேபி மீன் சொல்லுவாங்க தோழி
ஆ செரிங்க தோழி
ஜிலேபி மீனு அதா சொல்லுவாங்க கெண்ட மீன்லயே பெரிய மீன்ல வந் முள்ளு இருக்காது சின்ன முள்ளா இருக்றதுலே வந்து முள்ளு இருக்னு சொல்லுவாங்க தோழி ஆனா மீன்லே வந்து ஒமேகா தெரியுலே மீனால மீன் வந்து அதிகம் சாப்பிடலா நீங்க எதனால வந்து சைவம்னு தெரிஞ்சுக்லாமா தோழி நா எதனால ஏன் சாப்புட மாட்டீங்க சைவம் ஹலோ தோழி கேக்குதா தோழி லைன்லதா இருக்கே தோழி